ஓ எப்டிடா இருக்க
நல்லா இருக்கங்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்டா நா அப்டியே செரி அப்டே உக்காட்ருந்தனா செரின் வந்து ஒரு செயின் கார் வந்தாரு எங்க வீட்டுக்கிட்ட அததா பத்தி பாத்தே அந்த செயின் வந்து கொஞ்சொ நல்லா இருந்துச்சு பாக்கறதுக்கு செரி நல்லா இருந்துச்சுன்னே வாங்குனே அது வாங்கும்போது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு செரி அது ஐம்பொன்னுன் சொன்னாங்க இதா ஃபரஸ்ட் டைம் நா ஐம்பொன்னு யூஸ் பண்றது அதா உனக்கு அத பத்தி எதாவ்து தெரியுமா
ஆ நா கொலுசு போட்டுருக்றேன்லக்கா அதுவு ஐம்பொன் தா நானு இங்க வந்தவங்க ஒருத்தவங் கிட்டதா வாங்குனது நாப் போட்ருக்கற கொலுசு நல்லாருக்குதா ஐம்பொன்னு பட் அ அம்மாக்கு அதே சேம் ஐம்பொன்ல செயின் வாங்கனது பாத்தீங்கன் னா அவுங்ளுக்கு செட் ஆகல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட ஆகல கலர் வந்து ஃபேடு ஆயிட்ச்சு அதுக்கப்றோ சேரின்ட்டு கொண்டு போய் குடுத் தா அவுங்க வந்துட்டு பாலிஷ் பண்ணி திருப்பி குடுத்தாங்க ஆனா அ அம்மாக் கு வாங்கறதுக்கு கொஞ்சோ பயமாருக்கு திருப்பியு கலர்ப் போயிருமா அப்டின்ட்டு உங்ளோடது எந்த மாரி டைப்புங்க்கா செயினா இல்ல எந்த மாரி வாங்கிருக்கீங்க
அ கழுத்துக்கு ஒரு செயினு கைக்கு ஒரு வளையிலு வாங்கிருக்கேண்டா அது நல்லாதா இருக்கு அ செயின் வந்து வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது வளையல் வந்து இப்ப புதுசா வாங்கிருக்கே அ செயின் வந்து ம் ஒவ்வொரு எடத்ல ஏமாத்திர்றாங்க அது ஒரிஜினலா வந்து நம்மோ பாத்து நம்ளுக்கு தெரியுறதில்ல அது எப்டி ஐம்பொன்னா என்னனு ஆனாம் அ வளையல் வந்து இப்போ வளையல் வாங்கிருக்றே செயின் வந்து ஒன்னு பிரச்ன இல்ல நல்லாதா இருக்கு அ தங்கச்சி மூலமாதா அது வாங்குன அவுங்க ஆஃபீஸ்ல வந்திருந்தாங்கன் சொல்ட்டு அந்த செயின் வாங்ன இப்போ வளையல் வந்து நம்ம வீட்டுகிட்ட வந்திருந்தாங்க வாங்கிருக்க எப் ப்டி இருக்குன் தெரில ஆனா வெல வந்துட்டு தாஸ்திதா அ ஐநூத்தி அம்பதுருபா சொன்னாங்க அ பரவால்ல அது வாங்கிருக்றே அ அடுத்த டைம் நீங்க கண்டிப்பா நா இதே எடத்துக்குதா எப் போமே வருஷ வருஷ வந்துட்ருக்கே அ ரெண்டு மாச்த்துக்கு ஒரு டைம் வந்துட்ருக்கே நீங்கே வந் து அது எதாவ்து ஆச்சுனா திருப்பி நீங்க எங்ககிட்டியே குடுக்லான் நம்பிக்கியா குடுத்துருக்றாங்க என்னன் தெரில ஆனா தங்கம் மாரியே இருக்குல்லடா அது
அ ஆமாங்கா பாக்றதுக்கு தங்க மாரியே இருக்கு ஆனா ஐம்பொன் பாத்தீங் ன நம்ம யூஸ் பண்ணப் பண்ணதா வந்து அதோட ஷேப் டு வந்து இன்னிமே ஜாஸ்தியா எடுத்துக்காட்டு அதனால வந்து ஐம்பொன் போட்றது ரொம்பவேப் பாக்றதுக்கு நல்லாவே இருக்கு நெறையப் பேர் வந்து என் ட இது என்ன தங்கமா அப்டின்தா சொல்லி கேட்டாங்க இங்கியுமே கொண்டு வந்தவங்க பாத்தீங்கனா அப்டிதா சொன்னாங்க எங்ளுக்கு எனக்லா பாத்தீங்னா ஒரு வர்ஷோ அ கரெக்டா ஒரு வர்ஷத் த்துக்கு மேலயே ஆச்சுங்க்கா ஒரு வருஷோ ஒன்ற மாச இருக்குங்க்கா நல்லாருக்கு கலர் எதுவு போகல அவுங்க வந்துத் திருப்பி பாலிஷ் பண்ணணுனாலு எங்கிட்ட குடுங்க நா பாலிஷ் பண்ணி குடுத் தர்ற அப்டின்தா சொன்னாங்க எந்த ஒரு டேமேஜுமே ஆகல ஆனா அந்த செயின்தா வந்து என்ன ஆயிடுச்சுனா சொதப்பிடுச்சு அதுக்கப்றந்தா அவுங்ககிட்ட வாங்கறதுக்கே பயோ ஏனா இப்போ அமௌண்ட்டுக் கேட்டா அந்த அமௌண்ட் வந்து நம்ளுக்கு ரிட்டர்ன் தர மாட்டேக்கிறாங்க நீங்க வேணாப் பொருளா எடுத்துக்கோங்க ஆனா அமௌண்ட் எல்லா குடுக்க மாட்டே அப்டின்னு சொல்றாங்க அது ஒன்னுதா கொஞ்சோ இதா இருக்குது இவுங்ககிட்ட வாங்கிட்டோமா அப்டினு
ம் சரிதா நா வந்து இப்போ கல்யாண ஆகறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மோதரோ போட்ருந்தே கைல அது ஐம்பொன்தா ஆனா இப்ப வரைக்குமே வந்து கோல்டு கூட ஃபேடு ஆயிடுச்சு ஆனா அந்த மோதரோ இன்னுமே ஃபேடு ஆகாம அந்தக் கைல அப்டியேதா போட்டுட்டு இருக்கே ம் எனக்கே அது பாக்கும்போது நல்லாருக்கு அது மடங்க கூட இல்ல அந்த கோல்டு கூட வந்துட்டு மடங்கிருச்சு போன வாரங் கூட அந்த கோல்டுல இருந்து ஒரு கல்லு விழுந்துருச்சு கீழ அப்போ வந்து அந்த கோல்டோடைய அந்த கல்லு விழுந்த எடத்துல வந்து அந்த ப்ப கல்லு அ இருக்குற எடத்துல வந்து குத்துது கையெல்லா ஆனா அந்த ஐபொன்ல வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து அந்த கல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காருக்கு ஆ கோல்டு மாரியு இருக்கு நம்ப இப்ப இருக்ற காலகட்டத்துல கோல்டு வாங்ற நெலமைலயா நம்ப இரு க்கோ ஆ ஒரு பவுன் வாங்குறதுக்கே அவ்ளோ இதாகுது ஆ ஒன்ற லட்ச பக்கோ வந்து வந்துருச்சு இப்போ நக ஆ நம்ப அந்த டைம் ஆ அந்த டைம் மாதிரி கொஞ்சொ கம்மி வெலயா இருந்தா கூட பரவால்லன்லா இப்ப வந்து இருக்ற கால கட்டத்துல ஓ கல்யாணமுல்லா பண்ண முடிமான்றதே டவுட்டாருக்கு ஆனா அந்த ஐம்பொன்னு வந்து நம்போ எதா ஒரு ஃபங்ஷனுக்கோ எதுக்கோ ஒண்ணு போட்றது போட்றதாருந்தா நல்ல விஷ்யமாதாருக்கு ஆ அது வந்து அதோடய க அந்த கோல்டு கலருக்கான தன்மயு வந்துட்டு அப்டியே இருக்றனால நம்பொ ஒண்ணு பயப்பட தேவயில்ல மத்தவங்க முன்னாடி நம்ம போகும்போது கண்டுபுடிச்சிருவாங்ளோ இல்லயோன்ட்டுன்னு ஆனா ஐம்பொன்னுன்ற ஒரு எடோ வந்து கரெக்டான எடமா நம்ம வந்து பாத்து அத வாங்ணு நெறைய பேர் ஏமாத்திட்டு போய்றாங்க அதுக்கப்றோ அடுத்த டைம் அவுங்க வரமாட்டாங்க அப்போ நம்பதா வந்துட்டு நெக் நெக்ஸ்ட் டைம் போடும்போது நம்ப ஸ்கின்னு அலர்ஜி அந்த மாரி எதாது வர்றதுக்கல்லா வாய்ப்புருக்கு அதனால அத பாத்து நம்ம பண்ணணு இல்லயா
ஆமாங்கா நீங்க சொல்றது செரிதா அதுல்லாம சேம் உங் நீங்க இப்ப சொன்னீங்கள்ல கல்லாணத்துக்கு முன்னாடியே ஒரு மோத்ரோ போட்டோன் அதே மாத்ரி நானு கல்யாண்த்துக்கு முன்னாடி எ ஃப்ரெண்டோட கலய கடைலருந்தே எனக்கு அம்மாக்கு எங்க ஃபேம்லில எல்லாருக்குமே வந்து ஐம்பொன் மோத்ரோ கொடுத்தா இப்ப வரைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து கலரு போகவோ எதுமே இல்ல அப் அப்டியே ப்யூரா இருக்கு ஆனா சில எடத்துல பாத்தீங்ன்னா நம்ளுக்கு அந்த ஒ ஒரு ஆறு மாசோ ஒரு வர்ஷத்துக்குள்ளயே வந்து பாத்தீங்ன்னா கலர் போயிருது ஆனா இந்த மோத்ரோ நா போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வர்ஷோ இருக்குக்கா அஞ்சு வர்ஷோ ஆச்சு இன்னுமே அந்த கலர் போகல அதே வந்து கோல்டு கோல்டு மாத்ரியே தா இருக்குது இந்த மோதரோ நீங்க சொன்ன மாரியே சேம் எனக்கு அதே ஸ்டோன் தாருக்கு தங்க மோத்ர த்துல கூட விழுந்துரும்போலருக்கு ஆனா இது அவ்ளோ ஸ்ட்ராங்காருக்கு கலருமே சேஞ்ச் ஆகல அதுவுல்லாம இப்போ தங்க வெலவாசி அதிகமாய்டுச்சுங்கறதுனால இப்போ நறைய பேரு என்ன பண்ட்டாங்கன்னா தங்கோ வாங்க முடியாதோங்க வந்து அதிக டிமாண்டே பாத்தீங்ன்னா ஐம்பொன்னுக்கு தா இப்ப மாறி ட்ருக்காங்க இப்போ இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எதுலையாது சோசியல் மீடியால எ து ஓபன் பண்ணி பாத்தாலுமே இந்த ஐம்பொன்னு ஒன் கிராம் கோல்டு இதுதா அதிகமா விக்கிறாங்க இல்லைங்ளா
ஆ கரெக்ட்டு தா நீ சொல்றது கரெக்ட்டு தா இப்போ ஐம்பொன்னுனம்போது ஆ க தங்கத்தோட ரேட்டு நம்ப கம்மி பண்றோ நா அதுக்கான இத வழியே இல்லாம ஐம்பொன்ன வச்சு இப்ப போட்றோ அப்டின்னா ஐம் பொன்னே வந்து இப்ப தாஸ்தி ரேட்டா கொண்டு வந்துட்டாங்க அப்ப நம்ப‌வந்து அதுக்கு தகுந்த மாத்ரி ரேட்டு குடுத்தா வாங்க வேண்டிதாருக்கு ஏனா நம்ளுக்கு இப்போதிக்கி இருக்க சூழ்நிலைல எங்க நம்ப காசு குடுத்து தங்கத்த வாங்கற்து ஆ ஐம்பொன்னுன்னம் போது அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமயு இருக்குது அதே மாரி கோல்டு துக்கு தகுந்த மாறியு இருக்கு இருந்தாலு ஐம்பொண்ணுனாலுமே நம்மளுக்கு வெளியில போட்டு போறதுக்கு பயமா தா இருக்கு க்கு தங்க மாதிரியே இருக்குறனால இப்ப எல்லா எடத்துலயுமே வந்து தங்க வெலையு ஜாஸ்தியா இருக்கனால திருட்டு ஜாஸ்தியாகுது போன வாரமு நா கேள்விப்பட்ட இந்த மாரி பத்து பவுண் செயின் வந்து எடுத்துட்டு போயி ட்டாங்க அப்டின்னு சொல்ட்டு கழுத்தல இருந்து கழ்ட்டிட்டு போயிட்டாங்க அப்டின்னு சொல்லி அப்ப நம்ப ஒவ்வொரு விஷ்யமு பாக்கும் போது நக போடுறதுக்கே பயமாதா இருக்கு இருந்தாலு அ அந்த ஐம்பொண்ணு வந்து நம்ப ஏதா ஒரு ஃபங்ஷனுக்கோ அதுக்கோ எதுக்கோ வந்துட்டு அ எத எதாவது வெளியில போறோமோ இப்ப ஃபேமிலி கூட எங்காவது வெளில போற போது பத்திரமா நம்ம போட்டுட்டு போறதுதா நல்லதுன்னு எனக்கும் படுது நீ என்ன சொல்ற அத பத்தி
ஆமாங்க்கா அதுவு கரெக்ட்டு தா ஏன்னா நீங்க சொல்ற மாறி இப்ப எல்லா பக்கமு திருட்டு நடந்து த்தா இருக்கு ஏன்னா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட நா ஒரு நியூஸ் பாத்த என்னன்னா இப்போ வெயில் சீசன் அப்ப இருந்துச்சுல்ல இப்ப மழ வருது ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வெயில் இருந்ததுனால நெறய பேரு இந்த அ கோவை கொண்டாட்டம் அந்த மாதிரி ஃபால்ஸ்கெல்லா போவாங்கல்ல அப்டி வந்து ஒரு பர்சன் வந்து ரெகுலரா அ அந்த அங்க இருந்து ஃபால்ஸ்க்கு வரவங்க கிட்ட வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட பத்து பவுன் நக எவ்வளவோ அ வந்து திருடி இருக்காரு அ அந்த திருடர் வந்து அத வந்து நியூஸ்ல போட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து வறோ ஆள்கிட்ட வந்து அவங்களுக்கே தெரியாம அ அவங்க கழுத்துல இருந்து இந்த செயினு இந்த மாதிரி நகையெல்லா திருடி அ வச்சு ஒரு போலீஸ் வந்து இப்ப ரீசண்டா கண்டுபுடிச்சிட்டாங்க கண்டுபுடிச்சு விசாரிச்ச அப்பதா தெரிஞ்சுது அ கடந்த அஞ்சு மாசமாவே அந்த ஆள் வந்து திருடிட்டு இரு றானா வரவ ஆளுங்க கிட்ட எல்லா நகைய திருடி திருடி சேர்த்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுன் இப்ப அந்த ஆள் சேத்தி வச்சிருக்கானா
ம் இப்ப பாக்க போனா அந்த ஆள் பணக்காரனா இருக்கான்ல்ல அதுவே ஒரு பெரிய விஷயந்தா அ இவ்வளோ நாளா இருந்ததுக்கு அவனுக்கு அது கிடச்சிச்சு ஆனா கடசில மாட்டிக்கிட்டானா அ பரவாயில்ல இப்போ வந்து எப்டி இருந்தாலு பத்து பவுன்னவுன்னா அவனுக்கு எவ்வளோ ஆச்சு இப்போ ஒரு பவுனே வந்து ஒன்ற லட்ச பக்க இப்போ ஆயிட்டுருச்சு ஆயிருச்சு ஒன்றரை ப ஒன்றரைக்கு தச் ஆயிருச்சு நம்ம வந்து நகைங்கள வந்து பாதுகாக்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப எங்க வைக்கிறதுன்னே தெரில வாங்கி நம்ம பீரோ குள்ள வச்சாலு பயமா இருக்கு எங்காவது வெளில போனாலு பயமா இருக்கு அ அது ப்ப பேசாம நம்ம வந்து பேங்க்ல அத வச்சுட்டு இனிமே எப்பவுமே வந்து ஐம்பொண்ணு பொருளயே வாங்கி நம்ம போட் டுட்டு வெளில எங்காவது போறதா இருந்தாலு போய்ட்டு போனாலு போ டு அப்டின்னு சொல்லிட்டு நம் விட்றலாம்ன்னு நினைக்கிற ஏதாவது திருட வந்தா கூட நம்ம அத கல்டி கூட குடுத்தர்லா அ அவனாலையு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனைக்கிற அந்த மாதிரி இருக்குற சுச்சுவேஷன்ல தா நம்ம இப் இப்போ இருந்துட்ருக்கோ இல்லயா
ஆமாக்கா எனக்கு அதே யோசனதா ரொம்ப நாளா இருந்துச்சு தங்க ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டு இருக் இப்ப தங்க போடுறதுக்கும் பயமா இருக்கா அதா என்ன யோசிச்சுன்னா பேசாம தங்கல்லா மொத்தமா எடுத்து எங்கேயாவது சேஃபா வெச் வெச்சட்டு நம்ம இந்த மாதிரி ஐம்பொண்ணே வாங்கி போட்டுட்டா கூட அதுவே தங்கோ மாரிதா தெரியிது இப்ப நா தங்கோ போட்டிருக்கேனா ஐம்பொண் போட்ருக்றேனா நம்ம போய் சொல்லவு போறதில்ல அவுங்க பாத் பாக்குறவங்களுக்குமே வந்து அது பாக்கறதுக்கு தங்கோ மாரி தா தெரியு நல்லாருக்குது டிசைன் நல்லாருக்கு எங்க வாங்குனீங்க இப்டிதா கேப்பாங்ளே தவிர ஆ மத் தபடி இது தங் கோ ஒரிஜினல் தங்கமா அப்டின்ல்லா நம்மள எப் அ கேக்கவு மாட்டாங்க ஐம்போன் பாக்கறதுக்கு அப் இப்டிதா உயிர்க்கு செய்யிது
ம் அதுவு செரிதா இனிமே வந்து நம்ம வாங்குற பொருள வந்து கண்டிப்பா பாத்து வாங்ளா நா வாங்குற எடத்துல அது நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு சொல்றே நீ அடுத்த டைம் வாங்கிட்டு எப்டி இருக் கு நீ சொல்லு நா உனக் பாத்துட்டு நா உனக் சொல்றே அ இப்போ நா வாங்குன செயின் கூட நல்லா தா இருக்கு தங்கச்சி மூலமாக தா வாங்குனே வளையல் வந்து இப்ப வீட்டுக்கிட்ட வந்தவரு அவரு வந்து நம்பிக்கையா குடுத்துட்டு போயிருக்காரு நா எதாவ்து இருந்துச்சுன்னா நா அந்த எடத்த பாத்து சொல்றே நீயு அடுத்த டைம் வாய்ங்கோ ஓகே வா
ஆ செரி ஓகேங்க்கா நீங்க வாங்குற மாரி இருந்தா எனக்கு டிசைன் போட்டோ எடுத்து அனுப்புங்க நா அத பாத்து ட்டு வாங்கிறே ஓகே ஆ செரி ஓகேங்கா பாய்க்கா
பாய்